ஆ கே ஆ சரியான அசால்ட்ரி எப்டி எல்லா தெரியுமா அசால்ட்டு பப்ளிக் எக்ஸாம் காலேல உட்காந்து ஒரு நாலு லெசன
நீ அசால்டா இருப்பியா அப் படியே ஏதாவது பண்ணுவியா நா என்ன தெரியுமா பண்ட்ருக்கே டைம் இருக் கோ யோசிச்சிட்டு இருப்பே இப்ப நம்மளால முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோ அது கரெக்டா கொண்டு போவோமா அப்டி இப்டின்னு யோசிச்சு அந்த டைம் போயிரும்
அயோ ஆனா நா ரொம்ப அசால்ட் ஆரம்பிச்சது லெவன்த் டுவல்துல தாண்டி ஆனா டென்த் வரைக்கும் எப்டி சொல்றது அந்த டென்த்து லைஃப் உண்மையுமே இருக்கல னா ஒரு மாரி கரெக்டா கொண்டு போனேன்டி எப்படி நா அதை மெயின்டயின் பண்ணேு எனக்கு சத்தியமா தெரியல
எனக்கு தோணு இல்ல இப்போ டென்த்துல பாத்துன்னு வச்சு க்கோயே நான் ஏதாது எப்படி நா மெயின்டெயின் பண்ணே எனக்கே இப்போ வரைக்கும் எப்டி நா அந்த இடத்துல அப்டி இருந்தே
ஹ மத்த எக்ஸ்டா எக் ஸ்டெல்ஸ் பண்ணுக்கு இட கொடுப்பே ஆனா ஒரு லிமிட்டை வச்சுட்டு அதுக்கப்புற உன் படிப்பேதா இருப்ப பண்ணியே
ஆ அதுதா
நா வந்து லவ்ஸ் பண்ருப்பே திரும்பி திரும்பி ஒண்ணுனா பேசின்
நா எப்டி தெரியுமா இருந்தே காலையில கரெக்ட்டா எந்திருச்சிருவே கரெக்டா
சொன்னா கூடி நீ ஒரு பத்து நிமிஷந்தா வச்சிருப்ப தெரியுமா
டி அப்டி எல்லா இருந்திருக்கனாடி எனக்கு தெரியலடி உண்மையாலமே
ஆமா அப்படிதா அந்த வந்ததே அந்த கதையை
அ ஆமால்ல ஆனா எப்படின்னே தெரியலடி எனக்கு அதுதா எனக்கு அந்த
அது நா உனக்
கரெக்டா அந்த சாப்பட்ற விஷயத்துலருந்து எப் டெய்லி கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வருவே அதுக்கு மேல மீட்டே சாப்பிட மாட்டே மீ்ன் சாப் டாலு லிமிட்டடா சாப்பிடுவே ரொம்ப வெளிய போக மாட்டே ரொம்ப நேர ஆ நேரமா எந்திருச்சுருவே அதாவது கரெக்டா ஒரு பிரேயர் பண்ணுவாங்கல்ல படிக்க க எதுவுமே இல்லைனாலு உக்காந்து படிப்பேண்டி எதோ ஒன்னு எடுத்து படிப்பே
ம்
அந்த எனக்கு என்ன தெரியுமா இருக்கு
ஏ அப்ப நம்மளுக்கு வந்து அதுதான ஃபர்ஸ்ட் சுடைமே நம்ம ஒரு பப்ளிக்க ஃபேஸ் பண்றது அந்த பயத்துல
அதுதா ஆனா நா நெறைய டைம் என்ன தெரியமா பண்ணுவ இது எ பக்கத்துல இருக்கிற பொண்ணு அதாவது ஒரு ஸ்கூல்லந்து வந்தா தெரிமா நம்ம டென்த் படிக்கும்போது கொஞ்ச பெரிய ஸ்கூல்ல இருந்து வந்தால ஒரு பொண்ணு அவளுக்கு சோசியல் அவளுக்கு கடைசி நேர பொடல என்னாவுனா அவளுக்கு வந்து சோசியல் வராது சரியா அந்த அளவுக் கு எங்கிட்ட ஹெல்ப் கேப்பா அப்ப நா என்ன தெரியுமா பண்ணுவ அவளுக்கு வேண்டியே கொஞ்ச நேரமா காலையில எந்திருச்சு சோசியல நெறய டீட்டெயில் இருக் க்குமா ஒவ்வொரு டீட்டெயலா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருவடி நாளைக்கு வந்து இந்த லெசன்ஸ் சொல்லிதரனு சொல்லி பிளான் பண்ணிருவ என்ன பண்ணுவனா நானு அந்த லெசன் இருக்கற எல்லா டிடைல்மே நா படிச்சுட்டு வந்துருவே வீட்ல இருந்து படிச்சுட்டு வந்து அவளுக்கு உக்காந்து சொல்லி கொடுத்துட்டுருப்பே இன்டர்வல் பீரியடு அ ஓ ஞாபக இருக்கு ஒனக்கு அ ஃபை அதா அவளுக்கு வண்டி எல்லாத்தையுமே நா படிச்சண்டி சோசியல்ல
ஒண்ணு விடாம என்னை படிக்க வைப்ப இல்ல ஞாப இல்லையா
ஆமா ஓ ஞாபக இருக்கு அவளுக்கு ஒனக்கு அதுக்கப்பற உ கூட ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா அதா அவங்க அம்மா கூட டெலிவரி பேக் பண்றாங்கல்ல
அ அ
அவளுக்கு சிலதெல்லா தெரியாது அப்
ஏ அப்பாவல்லா ஏ அளவுதான இருப்பா ஏ எஜிகேஷன்ல டென்துல
ஆமா அதுக்கப்பற அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா அதுதாண்டி அப்ப நா வந்து அவ் அவ்ளோ ஒரு மைண்ட் செட்டா ஆனா எனக்கு அப்போ இருந்த மைண்ட் செட் அது லெவன்த் டுவெல்த்ல எனக்கு வரவே இல்ல அப்போ நா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் ட்லருந்த எனக்கு சொல்லிக்குடுக்கணு அப்படினு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிச்சது அதுக்கு வேண்டி நா வீட்ல இருந்து படிச்சுட்டு வர ஆரம்பிச்ச அவளுக்கு சொல்லி குடுக்கணு சொல்லிகுடுக்கணு எனக்கு அந்த வார்த்த தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன தெரியுமா சொன்னா ரிசல்ட் வந்த அன்னைக்கி அவ வந்து நைன் டி அபௌ வாங்கிட்டா சரியா சோசியல நீ மட்டு எனக்கு சொல்லி தரலனா கண்டிப்ப இந்த மார்க் நா வாங்கிருக்கவே மாட்டேடி உன்னாலதா இவ்ள மார்க நா வாங்கின அப்பிடினு சொல்லி சொன்னாலா அந்த வார்த்த தா அது எனக்கு அந்த அந்த எப்டி சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வார் த கேக்கும்போது
ம்
அந்த மாரிலா நல்லா ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு ஆனா லெவந்த் டுவல்தல அந்த மாரி நா
நா லெவன்த் ட்வல்த் ல ஸ்கூல் மாரி சொன்னன்ல யாருமே உன்னோட அளவுக்கு சொல்லி தரலடி
ஆமா
எல்லா அவங்க அவங்க வேலதா பாத்துட்டு இருக்காங்க அப்டின்னன்ல ஞாபகம் இல்லையா லெவன்தல
லெவன்த்ல நீ சொல்லிருக்க ஞாபகருக்கு
ம்
ம் இது அதே மாரி லெவன்த் படிக்கும் போது லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது அதாவது ஒரு பொண்ணு சொன்னல ஒன்
நீ ரொம்ப செல்பிஷா இருந்தாங்க லவன்த்துல எல்லா ஒன்னு தெரிஞ்ச கூடி மத்தவங்களுக்கு சொல்லி தர நெலமையில இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்க
ஆ அதேதா
அதுதா அப்டி ஆயிடுச்சு நீயு இல்ல அப்பறோ அந்த நல்லா படிக்கற பொண்ணு இக்குவால ஒருத்தி அவளு இல்ல
ஆ
எல்லாருமே அவங்கவுங்க வேலைய பாத்து ரொம்ப அப்பற அந்த எடிட் பண்ற பொண்ணு இல்ல பொண்ணு இருந்துச்சு ஆனா அவங்க கேங் கூட இருந்துச்சு
ஆ ஆமா ஆனா சொல்லப்போன அவளோட லைஃப் அவளேதா ஸ் பாயில் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு அதிகமா தோணிருக்கு
எனக்கு தோணிருக்கு நம்ப ஒண்ணு பண்ண முடியாதுடி அவ அவு கையில இருக்கு
ம் அதேதா இது எப்டி சொல்றது அவ பாயிண்ட் ஆஃப்யூல இந்து பாக்குபோது கரெக்டு தோணு பட் ஆனா நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணதா செய்றாங் ஏ நம்மளு இப்போ ஒருத்தங்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது அந்த பிரச்சன கரெக்ட் ட்டுன் தோனு இன் இன்னோ
க்க அந்த வயசுல என்ன தோணோ அந்த டைம்ல அதாண்டி அவ பண்ணுவா அவ யாரு என்ன சொன்னாலு அவுங்குளுக்கு குடிச்சததா அவுங்க பண்ணுவாங்க
அதேதா அது கரெக்ட்டுதா
இப்ப இருகு அத யோஸ்ச்சி கரெட்டா போறவங்களு இருப்பாங்
ம் அதுவு கரெக்ட்டுதா மைண் செட்டுதா எல்லா ஏ நம்ம நம் என்ன யோசிக்கிறோமோ அதுதா
இப்ப எனக் மைண்ட் செட்டே நெலையா இருக்க மாட்டேங்து அதா பயமாருக்கு
எனக்கு இப்ப தாண்டி அந்த இப்ப நீ சொல்றல மைண்ட் செட் நெலையாவே இருக்க மாட்டிது சொல்றல அந்த மைண்ட் செட்லதா இப் இப்ப நா இருக்கே
ஏ இப்டி அயின்டந்தா தெர்ல ஒரு வேல வந்து ஏதோ
ஆ ஏ தெரியுமா நா நீ நீயே சொல்லுவீல நீ ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு வேணுனு நீ நிக்கிற அப்டின்னு சொல்லி தோழி இருருக்கில அந்த மைண்ட் செட் எனக் சுத்தமா கெடையாது டி லூசு மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறே அந்த அந்த நெலய இருக்கிற மைண்ட செட்டே எனக்கு விட்
ஆனா அது இப்பவே சரி பண்ணிர் ரொம்ப நானே அதுக்கு சொன்னேன்ல
ம்
சாரி அக்சயா எந்த ஆப்ல வட்ஸ்சப்ல க்ளாஸ் குரூப்ல இருந்து யாரு மேசேஜ் பன்னிருக்காங்களா பாரு ஹலோ
ஆ சொல்றி
ஆ இல்ல எதோ கால்டைப்லந்து வாட்ஸ்சப்புக்கு மெசேஜ் வந்துருக்கு
ஓ சேரி சேரி ஆனா அந்த மாரிலா நம்ம லைஃப் ஒவ்வொரு டைம் மாறும்போது தெரியல எனக்கு
சொன்ன பாத்தியா நானே மாத்தி போய் பண்ரன்டி இப்போ எனக்கு பாஸ் சிட்டிவ்வா பேஸ்றவங்கள்ட்ட மட்டுந்தா பேசுன நெகட்டிவா பேசுறவங்கள்ட ஏனா அதே எனக்கு ஒரு சங்கடமா இருக்கே
கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு
அதுக்கப்பறோ இப் இப்ப சொன்னன்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குனா எனக்கு பாசிட்டிவா ஃபீட்பேக் குடுக்குறவங்க மட்டு அத சொல்ல ஆரமிஸ்ட்ட நெகட்டிவா இருக்கணு இருக்குறவங்கள்ட ஏனா அத பத்தி நா யோஸ் வச்சிட்டே இக்கண்டி அது நம்ப வேண்டா அத குடுத் குடுத்ர்லா ஒரு வேல மத்தவங்க இவுங்கள புடிக்கிலியே நம்ப குடுத்துற அப்டின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு
அதுதா ஒனக்கு யாரு கிட்ட பேசுனா ஒனக்கு ஹாப்பியா ஒனக்கு பாசிட்டிவா ஓனக்
அதே மாரி யார்ட்டையோ சொன்னா இவ வந்து நம்ம ஷோ ஆப் பண்றோ இவுங்கள்ட்டயலா சீன் உடுறோனு நெனச்சிட்டு நெனைச்சிக்றாங்களோ அப்டின் தோண ஆரம்பிக்குது அதனாலே வந்து என்ன பண்றதுன் தெரியாம அவுங்க இது யாருக்கு எனக்கு அப்ப அந்த டைம்ல இவங்கள்ட்ட சொன்னா கரெக்டா இருக்கீங்கன் தோணுது அவுங்கள்ட்ட சொல்லிர்றோ
ம் கரெக்ட்டு இங்க வாத்துக்கோ நீ இதெல்லா யோசிச்சுக்கோ நீ ஒரு ஃப்ரெண்ட சூஸ் பண்ற இல்லனா நீ யாருட்டயோ நீ பேசுறன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள அவங்கள பாத்தோன்னே ஒரு வேல நம்மல ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்டின் சொல்லி தோணிச்சுனா அவங்கள்ட்டல்லா பேசாத அப்படி நீ பேசுறது வந்து வேஸ்ட் ஒன்ன ஒரு நாளா பாசிட்டிவ் என்விராயின்மென்ட் குள்ள ஒன்ன டீ கிரேட் பண்ணாம நீ வந்து
ஏ இப்போ எ கூட இருக்காலுக பாத்தியா
ம்
அவளுகளெல்லா மோஸ்ட்லி அப்படிதாண்டி எப்பவுமே பெருசாதா பேசுறாலுங்கலே தவர உன்ன வந்து கீழே எறக்கி பேச மாட்டேங்கிறாள்க இப்ப வரையு அப்படிதா இருக்காங்க
பரவால்ல அதுதா அந்த மாரி ஒரு நல்ல கேங் கூட நீ கடைசி வரையு இரு ஏன்னா தப்பான கேங் உள்ள போய்லா நீ அடிபட்டு வெளிய வர அளவுக்குலா இல்ல உன்ன டீக்ரேட் பண்ணாம உன்ன ஜட்ஜ்
எனக்கு அந்த ஒரு பொண்ணு அந்த பவர் இருக்கால்ல அவ என்ன நினைக்கிறன்னாடி எல்லாத்து கூடயு பேச எல்லாத்து கூட ஃபிரெண்ட் ஆகி என்ன கேரக்டர்ல இருந்தாலு எல்லாத்து கூட பழகணுனு நெனைக்கிறா அவ
ஆ ஓகே நல்ல மைண்ட் செட் தா
ஆ நல்ல மைண்ட் செட் தா இப்படி அவள அவாய்ட் பண்றவங்கள்ட்ட எதுக்கு டி அவ போறணுன் நெனைக்கிறான் எனக்கு புரில
ஓ அந்த மாதி
ஆ அவள வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஒரு டைம் அவ பேச ட்ரை பண்றா சென்னை சே நா பேசுவ மா அவள அவாய்ட் பண்றாங்க அப்ப அவுளுக்கு தெரியணுல அவ தெரியாம நார்மலா போய் பேசுறா அது ஏ நீ அப்டி பண்றனு எங்க கூடருக்கிற ஒரு பொண்ணு கேட்டா அவளுக் கோவ வந்து அப்ப அவ வந்து சொல்றா நீ எல்லாத்தையு கெட்டவங்களாவே பாக்காத அப்டி யாரு கெடயாது அப் அப்டின்றா ஆனா அவுங்க அவள அப்டிதா பாக்குறாங்க
ஆஹா அந்த மாரி இருக்காங்க அப்டினா நம்ம வந்து விட்ருணு ஒரு டைம் சொல்லி பாக்கணு இந்த மாரி ஒரு த்தங்கள உனை கேவலமா பாக்குறாங்க அவுங்கட்
அப்ற நா விட்டுட்ட அப்ற நா இப்ப தனியா தா உட்காண்ட்ருக்க அவ போய் சொன்னல எல்லா கூட பேசுனு ஆ அப்டின் எல்லா கூட போய்ட்றா அது அவ பழக்கன் சொல்லி நா விட்ட நா என வேலைய பாத்துகிட்
ஓ செரி செரி ஆஹ அதுக்கப்பற தூங்கலையா
தூங்கணுண்டி எங்க
ம் உங்க வீட்லல்லா
ஏ நாளைக்கு நம்ம சீனியர் ஒரு பொண்ணு இருந்தாலே கசின் நம்ம ஸ்கூல் படி
ஆமா அவளுக்கு நிச்சயோ
ஆ
நாளைக்கு எனக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு
அவ இது பண்ண பையனேதா
ஆ நீ சொன்னில்ல
ம் அதனாலா அங்க போறோம் நாளைக்கு எல்லாம்
ஓ நாளைக்கு வந்து எ எங்க தெரிஞ்சோங்க ஃபேமிலில வரமாட்டாங்க தெரிஞ்சோங்க சின்ன வயசுல பக்கத்துல இருந்தவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா சோ அதனால நானும் ரொம்ப நாளா வீட்லயே இருந்து போர் அடிக்குது
ஆ
ஆம கல்யணத்துக்கு போற
சேரி சேரி சேர்
எனக்கு தெரிஞ்சன போனன்னன்
ஏ அப்புற உன்னுட்ட ஒன்னு சொல்ற
ஆ
சொல்ற செரியா
ம் சேரி ஓகே டி
ம் சேரி எங்க அம்மா கூப்பிட்றாங்க நா கூப்பற ம்